ஹலோ
ஆ ஹலோ ஆ கேட்குதுங்ளா பிரதர் ஆ கேக்குது பிரதர்
ஆ என்ன பண்றீங்க
ம் ஃப்ரீயா தா இருக்க பிரதர் நீங்க
அப்டியா சே சே நானு ஃப்ரீதா இப்பதா கொஞ்சோ ஒர்க் இருந்துச்சு ஒர்க்கல்லா முடிச் சுட்டு இப்பதா கொஞ்ச ஃப்ரீ ஆன
நானுந் தா பாப்பாவ இப்பதா தூங்க வச்சுட்டு கொஞ்சோ ஃப்ரீயானே ஆ சாப்ட்டாச்சு பிரேதர் நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சு கால்லயே சாப்ட்டாச்சு
என்ன சாப்பாடு இன்னக்கி
இட்லி பணியாரம் நீங்க என்ன சாப்ட்டீங்க
இங்க எங்களுக்கு பாப்பாக்கு ஸ்கூலுக் அனுப்பறதால நாங்க அவுங்களுக்கு தோச அப்றோ லன்ச்சுக்கு சாம்பார் கீர பொரியல் வச்சு முடிச்சாச்சு ஃபினிஷ் பன்னியாச்சு எல்லாமே
ஓ மார்னிங்கே வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகறனால மார்னிங்கே வந்து பிரேக் எல்லாமே முடிச்
ஆமா அ லன்ச்சு பிரேக் ஃபஸ்ட்டு மார்னிங்கே முடுச்சுட்டு அதுக்கப்பறம் மத்த வேலைய துவைக்கறது இந்த பாத்தரங் கிளின் கழுவுறது வீடுக்கு கூட்றது இந்த மாரி வேலைய பாக்குறது
ஓ சேரி சேரி அதுவு கரெட்டு தா ஆமா மார்னிங்கே சமையல் வேல முடிச்சுட்டாவே ஓரளவு நம்ம ஃப்ரீயா முரவே இல்லாம வேலய பாக்கலாம் அப்பறம் அவுங்க ஈவினிங் மத்த வேல எல்லாத்தையு முடிச்சுக்லா அப்டின்ற மாரியா ம் சேரி சேரி ஸ்கூலுக்கு போன ம் இல்ல ஸ்கூலுக்கு போனதுக்கப்பறம் ஃப்ரீயா ஆயிட்ச்சா
இல்ல இன்னக்கி கொஞ்ச பாப்பாவுக்கு அவுங்க மேம்ம போய் கொஞ்ச பாக்க வேண்டியது இருக் கு த்ரீ ஓ கிளாக் போல போணு அதுக்குள்ள மத்த ஒர்க் க்கு முடிச்சு வச்சுருக்கு சின்ன பாப்பாவ தூங்க வச்சுருக்கோ அவ்ளோதா
ம் அப்டியா சேரி சேரி ம் எப்டி போச்சு ரெண்டு மாச லீவ்வல்லா அவுங்க கூட
நவ் அவுங்க ஜாலியாதா இருந்தாங்க நமக்குத்தா பசங்கள வீட்ல வச்சு ச சமாளிக்க முடியல
ஓ சேர் சேரி
ஸ்கூல் போய்ட்டாங்னா கூட இதாருக்கு வீட்ல ஆ வீட்லருந்தா ஒரு வேல செய்ய வுட மாட்டாங்க எதா வெளாடி ட்டி எடுத்து போட்டுட்டு அங்கங்க கலச்சு போட்றது எல்லாத்தியு இல்ல எதயாவ்து கொட்டிறது
ம்
ம் இப்டிதா நடக்கு வீட்லருக்க
ஓ சேர்‌ சேரி ஆ சேர் சேரி அம்மாக்கு வேல வெக்கன்ல கொண்ட பயல ரெண்டு பே அது ஒரு பேர்னாது சமாளிக்லா ரெண்டு பேர்னா மா த்தி மாத்தி சண்ட போட்றது மாத்தி மாத்தி எல்லா த்தியு பண்றது கலச்சு போட்றது
ஆமா இல்ல அப்பதா வேலய முடிச்ட்டு கொஞ்சொ ஒக்கார்லாமே அப்டின் நெனைக்கிம்போது ஒரு வேலய வச்சிருவாங்க சரி ஓகே அத எடுத்து வச்சுட்டு ஆ கொஞ்சோ ஒக்கார்லா அப்டின்னம் போது திரும்பவு ஒரு வேலய வச்சுருவாங்க இப்டியேதா போய்ட்ருக்கு
சேரி சேரி ஆமா லீவ்லருந்தாலு அவுங்ளுக்கு கால் சாப்பாடு பண்ணனு ஸ்நாக்ஸ் பண்ணனு மதிய சாப்பாடு பண்ணனு
ஸ்கூல் போனா கூட ஸ்கூல் போனா கூட ஒரேடியா அந்த ஆ கால வேல முடிஞ்சிச்சு அவ்ளோதா அதுக்கு பிறகு மத்த வேலய கொஞ்சோ ஃப்ரீயா பாத்துக்கலா வீட்லருந்தாங்கன் னா நம்ம எதாவ்து வேல செஞ்சுக்கிட்டே இருக்குற மார்ருக்கு ஒக்கார்ற மாரியே எதா வேல பாத்துட்டே இருக்குற மார்ருக்கு
ஆமா ஆமா ரெண்டு பேரு ஒரே டைம்லே தூங்கவு மாட்டாங்க இவுங்க தூங்குனா அவுங்க முழிச்சிருக்கறது அவுங்க
ஆமா அது அது ஒரு பெரிய இது ஒர் ஒர் த்தோங்களுக்கு தூக்கோ வர்லன்னா வுன்னொருத்தோங்கள தூங்க வுட்றது கெடயாது அவுங்கள டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பி வுட்ரு தூங்னாலு அவுங்கள எழுப்பி வுட்றது செரி நீங்க விளாடுங்க நா கொஞ்ச நேரோ ரெஸ்ட் எடுத்துக்குறே நா படுக்குறே அப்டின் படுத்தாலு அப்பதா வந்து எழுப்புறது மா இங்க வந்து அது மா இது வந்து இது அப்டின் எழுப்புறது
அது எப்டி நிம்மதியா தூங்கலா அப்டின்ட்டுவே
அதேதா அந்த இதே தா செரி எங்கேயாது போங்க போய்ட்டு வாங்க உங்கா உங்க தாத்தா பாட்டி கூட எங்கயா போய்ட்டு வாங்க அப்டின் அனுப்பி வச்சோனா அப்பிடி அனுப்புனாலு கொஞ்சோ வீடு வந்து என்ன சொல்றது ஆள் இல்லாம என்னமோ மாரி வெறிச்சோடி இருக்கு ஆள் இருந்தாலு கலகலன் என்னமோ மார்ருக்கு இல்லனாலு கொஞ்சொ என்னமோ மார்ருக்கு தனியாருக்குற மாரி ஃபீல் ஆகு
ம் அவுங்க கூட போனாலு போய்ட்டு ஐய்யோ வர்னு கர்ட்டா வர்னு அப்டின் சொல்லி அந்த இது வேற நமக் கிருந்துகிட்டேருக்கு
ம் அனுப்பி வு செரி ஓகே போனா ஃப்ரீயாருக்கு அப்டின் அனுப்பிருவோ அனுப்பிட்டு அப்றோ அதுக்கு பெறவு என்ன செய்றாங்ளோ சாப்ட்டாங்ளோ என்ன செய்றாங்ளோ வேற எதுவு பண்ணிட்ருக்காங்களா என்ன எப்டி எப்போ வருவாங்க இந்த திங்கிங்கே தா ஓடிட்ருக்கு மைண்ட்ல
ஆ ஆ ஆமா ஆமா அதுக்கு அதுங்க வீட்லேயே இருந்து டார்ச்சர் பண்ணிர்லா அப்டின்ற மாரிதா இருக்கு ம் எந்த ஊரு
உங்ளுக்கு நாங்க மதுரை நீங்க
அப்டிதானா ஆ சேரி சேரி ம் நானு மதுர தா
மதுரதானா சேரி சேரி சேரி எந்த எந்த இப்போ எந்த சைடு நீங்க
நா ஆக்சுவல தெப்ப ஸ்லேமா ஸ்லேமா அ தெப்பக்குலோ தாண்டி ம்
ஓகே ஆ தெரியு ஸ்லேமா இப்ப ஊருக்கு போகுபோது அந்த சைடு தா பொயிருக்கே அதா ஊருக்கு
ஓ அப்டியா சேரி சேரி ம் நேட்டிவ்வே உங்ளுக்கு மதுரையா மதுரை தானா
இல்ல ஹஸ்பண்ட் ஊரு மதுரை
ஓ சேர் சேர் சேர் சேரி உங்க நேட்டிவ்
எனக்கு கோவில்ப்பட்டி
கோவில்ப்பட்டியா ஓ சேர் சேரி ம் அருப்புக்கோட்டை சைட்ல வரும் இது வருமோ அருப் புக்கோட்டை சைட்ல வருமா இல்ல இதுல வருமா தெ திருநெல்வேலி ஆ ஓகே ஓகே குற்றாலம் குற்றாலம் சைட்ல அந்த சைட்ல வரு
அது அவ்வளோ தூரோல்லா இல்ல ஐய அவ்வளோ தூரோல்லா போ வேண்டியதில்ல
அ ராஜபாளையம் கோயில்ப்பட்டி அந்த மாதிரி வருமோ உங்க ஊர்லதா பால்கோவா ஃபேமஸ்ல
அது ஸ்ரீவில்லிப்புத்தூர்
ஸ்ரீவில்லிப்புத்தூர்ரா ஓகே ஓகே ம்
இங்க கடல மிட்டாய்
கடல மிட்டாயா ஓ சேரி சேரி ஓ ம் சேரி சேரி நாங்களுமே அங்கதா ப்ளான் போட்டிருக்கோ நெக்ஸ்ட் வீக்ல வந்து குற்றாலம் போற மாரி
சேரி சேரி ஓகே ஆமா இப்ப சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சுல்ல
ஆமா ஆமா ஆமா அதனால வந்து வர்ஷோ வர் ஷோ எப்டியு பொயிட்றது சோ அதனால வந்து நெக்ஸ்ட் வீக்ல ஒரு ப்ளான் போட்டிருக்கு த்ரீ டேஸ்க்கு
ஆ ஆமா நல்லது டூர் பொய்ட்டு வந்தா கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு
ஆமா எப்பவுமே வந்து பசங்க கூட ஏரியா பசங்கன்ற போயல வந்து ஒரு டூர் தா போவோ எப்பவுமே வந்து இது மட்டு சோ அதனால வந்து அப்டியே வந்து ஒரு த்ரீ டேஸ் வந்து அப்டிய ஏர் வந்து குற்றாள சீசன் ஆரம்பிச்ட்டா அப்டியே பொயிறது பொயிட்டு அப்டியே மூணு நாள் நல்லா என்ஜாய் பண்ட்டு அப்டியே வர்றது
ம் அது கொஞ்சோ நல்லா ஜாலியா இருக்கு
ஆமா ஆமா அது பசங்க கூட போறனால எப்டி போனாலு கொரஞ்ஜது நாப் பது பேஜ் போவோ சோ அப்பன்றப்ப போல ஒரு வேனு ரெண்டு கார் அந்த மாரி போவோ போம்போது அது அது ஒரு ஜாலியா அப்டியே பொயிட்டு மூண் நாளைக்கு எந்த ஒரு இதுமே இல்லாம நம்பாடுக்கு இருக்லா ஃப்ரியா
அது இன்னு கொஞ்சோ ஜாலியா இருக்கு அது
ம் ஆமா சமைக்கற்துலா நம்ளே சமை ச்சுக்கிட்டு அப்டியே சாப்ட்டுக்கிட்டு அப்டியே இருக்கறனால வந்து சாப்ட குளிக்க தூங்க இதா வேலையே அப்டியே இருக்
ஆமா அப்டிதான் இருக்கும் நல்லா இருக்கும் ஏரியா இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கறதுனால கொஞ்ச இன்னு கொஞ்சமே நல்லா இதாக இருக்கும்
ஆமா அதுவு இப்ப மறுபடியும் நம்ம மதுரை எல்லாம் வெயில் அடிக்க மறுபடியும் ஆரம்பிச்சு அது வேற எங்க பயமா இருக்கு ஐயோ இப்டியே வெயில் அடிச்சா இன்னு ஒரு வாரத்துக்கு அடிச்சா என்னா பண்றது அப்டின்னி அங்க தண்ணி வுடாது
இந்த மே மாசம தான் ரொம்ப அதிகமா எப்வுமே அதிகமா தான் இருக்கு வெயில்இண்ணுமே
ஆமா ஆமா ம்
பகல்ல தெரில பகல்ல கூட கொஞ் ஞ்சோ ஒன்னும் தெரில நைட் டைம் அந்த ஹீட்டு ஃபுல்லாக அப்டியே இதாகிறதுனால தூங்கும்போது ரொம் போ அதிகமாருக்கு
ம் ஈவினிங் மேலேயே தெரிய ஆரம்பச்சிருது நமக்கு ஒரு செவன் ஓ கிளா மேல அப்டியே ஒரு மாதிரி கண ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் நைட்டானா ஒம்பது பத்து மணில்லாம் ஆயிடுச்சுன்னா அவ்ள தூங்க சுத்தமாவே முடிய மாட்டிது
ஆமாயா கண்டிப்பா வெயிலுயா வெயில் அந்த அளவுக்கு இருக்கா வந்துசு
ம் ம் ம் அதுவும் நம்ம ஊர்ல சொல்ல வேண்டிய அவசியமே அவசியமே இல்ல மாதிரி ஆமா ஆமா மத்த ஊர கம்பேர் மத் த்த ஊரை கம்பேர் பண்ணும் போது நம்ம ஊரு ரொம்ப இதா இருக்கும் ம்
ஆமா கண்டிப்பா வெயில் அதிகம் அதனால நாங்க இந்த தடவை அம்மா வீட்டுக்கு பேயிருக்கும்போது அங்க கூட கொஞ்சம் பரவால்லாம இருந்தது
ஓ செர் செரி எப்போ லீவுக்கு போயிருந்தீங்களா
ஆமா லீவுக் இந்த சம்மரு வெக்கேஷனுக்கு போயிருந்தோம்
ஓ செர் செரி
அ அங்க கூட கொஞ்சம் மழை பெஞ்சு மழை பெயறதுனால இருந்தனால கொஞ்சம் வெயில் தெரில
ஆ செர் செரி ஆ
இல்ல அதிகமா தான் இருந்தது
எங்க மழை பெஞ்சாலும் அடிச்ச சூட்டுக்கு அந்த மழையை வந்து தனிச்சிருது அப்டியே சடனா ஒ டக்குனு ட்ரை ஆயிடுது ம் பூமியே ஆமா பூமியே வந்து ரொம்ப இதாயி இப்டிதான் இருக்கு அதனால எவ்ளோ மழை குடுத்தாலும் நம்ம மதுரை பத்தாது
கா காய போற துணி சீக்கிரமாவே காஞ்சிருது
ஆ உங்களுக்கான நல்லது தானே ஈஸியா காஞ்சிருசன்னா நீ ஈஸியா மடிச்சு வச்சிரலாம்ல
ஆமா அது இது முடிஞ்சிச்சு இன்னும் மழை நேரம் வரும்போது இருக்குதுல்ல
ஆமா ஆமா ஆமா அந்த இடத்துல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போயிட்டு அத எடுத்து அத கொண் டாந்து அத இது பண்ணி போடுறதுக்காட்டியும் அதுவே வந்து உங்களுக்கு பெரிய வேலையா இருக்கும்
இன்ன இந்தப்போ கொஞ்ச நாள்ல சீசன் ஸ்டார்ட் ஆயிரு இப்பவே சீசன் அந்த சைடு குற்றாலம் சைடு ஆரம்பிச்சிருச்சு இன்னும் மத்த பக்கோ அத ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் சிரமம்தா
ம் ம் ஆனா பரவால்ல நம்மல்லாச்சு ம்
மத்தது பிரச்சனை இல்லை யூனிஃபார்ம் காய வைக்கிறதுதான் பெரிய பாடு
ஆ ஆமமா என்ன படிக்கிறாங்க பாப் போம்
பஸ்டாண்டர்
பஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கேவா உங்களுக்கு ம்
ஐயோ இல்லை பயங்கரமா ரட் எழுதுறதுக்கே ரொம்ப கொடுக்குறாங்க அவங்களுக்கு நேத்தல்லாம் உக்காந்து அழுகுறா ரொம்ப எழுத முடியலமா கையெல்லா வலிக்குது அப்டின்னு எழுதிட்டு இருக்கு போதே தூங்கிட்டா வேறா அப்றோ என்ன பண்றது காலையில ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்துருச்சால அப்றோ அன்நேரோ அவ்வள உட்கார வச்சு எழுத வச்சு அனுப்பி ஆ ஸ்கூலுக்கு
நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போ மம்மி வந்து கிளாஸ்ல பேசுறே அப்டின்னு சொல்லியிருக்கே அதனால இப்ப ஓகே அப்டின்ட்டு போயிருக்கா
பஸ்ட் ஸ்டாண்டர்க்கே இப்டி பேரண்ட் வந்து மீட் பண்ண சொல்றாங்ளா
இல்ல மீட் பண்ண சொல்லல ஹோம் ஒர்க் வந்து ரொம்ப அதிகமா அதிகமா குடுக்குறதால பிரச்சன இல்ல கிளாஸ்லயுமே ரொம்ப அதி அதிகமா எழுத வச்சு அத எழுதலனா அதையு வேற சேத்து ஹோம் ஓர்க்கூட சேத்து கொடுத்து விட்ருக்காங்க
ஓ சேரி சேரி சி பி எஸ் சியா இல்ல மெட்ரிகுலேஷனா ஆக்சுவலி
ஆக்சுவல் மெட்ரிகுலேஷன் தா ஆனா சி பி எஸ் சி இது அவுங்களுக்கு உள்ள பேட்டன் ஃபுல்லா சி பி எஸ் சி சி பி எஸ் சி பேட்டன்தா ஃபுல்லா
ஓ ரிசல் என்னா எஸ்விக்கி எஸ் இவி ஸ்கூலா
சி இ ஓ ஏ
ஓ சி இ ஓ ஏவா அவங்கே சொல்லவே தேவ இல்ல ம்
அது தா பாப்பா ரொம்ப கஷ்டப்பற்றா
ஆ ஆமா அங்க போட்டு கொடூரோ பண்ணுவாங்க
ஒரு ஃபிப்து வரைக்கு மூவ் பண்ணி போயிட்டு கொஞ்சோ இது பண்ணிட்டோனா அடுத்து அவுளுக்கு அவுளுக் கொஞ்சோ பெட்டரா இருக்கு படிக்கிறதுக்கு அதனால தா ம் இன்னக்கி அதா மேம்ம பாத்து கொஞ்சோ ஒன்னு ரெண்டு சொல்ல வேண்டியது இருக்கு அவுங்ககிட்ட கொஞ்சோ குடுக்குறத கொஞ்சோ பாத்து செக் பண்ணி குடுங்க டீச் பண்ணாதெல்லா குடுத்தா பசங்களுக்கு கொஞ்சோ கஷ்டமா இருக்குனு சொல்லிட்டு வர வேண்டியது இருக் சொல்லணு அதா சேரி போய்ட்டு வருவோ ம் ஆ சரி ஓகே ஆ ஓ ஓகே ஓகே ஆ தேங்க்யூ ஆ